என்ன பண்ற நண்பா
ஒன்னு பண்ல காலயில எஞ்சு பாத்தா சளி புடிச்சு தலயெல்லா வலிக்குது கிருகிருன்னு வருது எனக்கு தல சுத்துது
என்ன சளி புடிக்கு நேத்து என்ன சாப்பிட்ட
ஒண்ணுமே உங்க கூட தா இருந்த ஒண்ணுமே சாப்புடலயே
ஆம்மா பெ இது தாண்டா பர்கரு சாப்ட்ட வேற காளான் சாப்ட்ட வேற என்ன சாப்ட்ட
அவ்வளவுதா வேற எதுமே சாப்புட்ல்ல திடீர்னு பாத்தா சளி புடிச்சி நைட் நைட்டு தூங்க முடியில்ல ஒரு மூக்கு போட்டு அடச்சிருச்சு கல்லு மாரி ஆயிடுச்சு
ஆ
வீடு பின்னாடி ஃபுல்லா பனி அட்டச்சு வீடு ஃபுல்லா கால மினி விஸ்ட்டு சரியான மழ இங்க செமக்குளுரு
அதா
ம் சளி புடிச்சு ஒண்ணுமே பண்ண முல்ல காலயில இருந்து ஒரு நூத்தம்பது தும்மல் தும்பிட்ட
ஆ ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்ற பெசாம நா போடாம ஆயி எனக்கு
நா ஹாஸ்பிடல் மாத்ர எதுவுமே போட மாட்ட அதா யோசனையா இருக்கு போடணுமான்னு
நீ ப்போ மாத்தர போடாத ஊசி போட்டு வந்துரு
ஆ இல்ல சூப் வைக்க சொல்லிருக்கே எங்க வீட்ல சூப் செஞ்சுட்ருக்காங்க தருவாங்க மதியானம் எங்கண்ண வேற வந்தானா இன்னைக் காலையில தா
ஆ
கால்ல ஆறு மணிக்கு வந் ட்ரயின்ல யெறங்குனா எறங்கி இல்ல இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தாண்டா எறங்குவாங்க என்னடா
இல்லடா உங்க வீடுக் பின்னாடி இருக்குல
அங்கெல்லா நிப்பாட்ட மாட்டாங்க டா டேய் நா போய் கூட்டிட்டு வந்தேன் தூங்கிகிட்டு இருந்தான் இப்பதா பிரென்சு பழனி வேலைய பாக்க ஆரம்பிச்சுட்டான்
என்னா வேல
நா வந்துட்டு லீவு தா அவனுக்கு ஆனா அடுத்த வாரம் புதன்கிழமை வந்துட்டு ஏதோ ஏ ஐ ஏஜென்டு பண்றான் இப்ப ஏஜென்ட் வேல
ஆடியோ இல்லை
ஏ ஐ ஏஜெண்ட் வந்து க்ரியேட் பண்றா ப்ராஜெக்டே
ஆ
அங்க அவன் வேல செய்யறானு அவனு டீம்ல வந்து முப்பது பேரு ஒரு டீமுக்கு
செரி
ஆ அவனுகளுக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியலாம மண்ணா இருக்கானுங்கடா
ஆ
ஆ அவன் சொல்றா நா அங்க இன்டர்ன்ஷிப்ல வேல செஞ்சதுனால எனக்கு தெரிஞ்சதுல ஒரு சதவீதம் கூட அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது
அப்ப எப்பிடி வேலைக்கு எடுத்தானுங்க
அவனுக்கு சும்மா அதான் பேசிட்டு சும்மா பேசிட்டு எடுத்துட்டானுல்லாமா அவங் அண்ணே அவங்களுக்கு சேத் தி ஃப்ரண்ட்ண்ட்ஃபுல்லாவே எங்கண்ண தா செய்றான் ப்ராஜெக்ட்ல
அது எப்பிறா அப்டி செய்ய கூடாதுல்ல
அப்டி செய்யக் கூடாது ஆனா எங்க அண்ண என்ன சொல்றான்னா அவ அவனுல வச்சி செஞ்சா அ ஒன்ற பத்து நாள் இருபது நாள் ஆக்கிறுவானுங்க அதனால அவன் டீம் ஹெட்டுட்ட பேசிட்டானாம்மா ஒருத்தர்கிட்ட சார் நான் பண்ணிக்கிறே எல்லாமே நா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறே நீங்க அவனுகட்ட வந்டு நீங்க என்ன சொன்னால் நீங்க தலைய மட்டு ஆட்டுங்கடா நா பேசிக்கிறன்டா எக்ஸ்ப்ரசன் நா குடுக்குறன்டா
ஆ
அவனு வந்து டீமுங்கிற பேர்ல சும்மா இருப்பானாமா ஆனா எங்க அண்ணந்தா வந்துட்டு அந்த அ டிவியில போட்டு எக்ஸ்பிளைன் பண்றது ரெப்ரசன் பண்றது எல்லேமே எங்க அண்ண தானாமா அதனால எந்த கேள்வியாருந்தாலு அவ சொல்லிருவான்ல
ஆமா
அதனால அவங்களு ஒரு தைரியமாயிட்டாங்ஞ அதனால எங்க அண்ண பண்ணிகிட்டுரிக்கா
ஏசு
ம்
சம்பள சம்பளொ எது எக்ஸ்ட்ரா ஆகுமா ஏறாது
சம்பளம் எக்ஸ்ட்ரா ஏறாது இல்ல அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்காமா
ஆ
ஆ திங்ககெழம வந்துட்டு ஒரு இன்ட்ருவியூ அதா பைத்தான் இன்ட்ருவியூ
செரி
அதுக்கப்புற உள்ள போயிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கமா அந்த எக்ஸாம் மட்டு கிளியர் பண்ணா அம்பதாயிரம் ஸ்ட்ரைட்டா ஹைக்கு ஆ
ஆ
ஸ்ட்ரைட்டா என்ன சேல்ரியே அதுல இன்டு டூ அது எதோ உள்ள இருக்கிறவங்களுக்கு தா தெரியுமாமா எனக்கு ஒழுங்கா தெர்லனக்கு
ஆ
ஒழுங்கா சொல்லல அவ கேட்டதுக்கு அதுதா இன்டு டூ சேலரி அதுல என்ன சேலரி இருக்கோ அதுல இன்டூடா
அப்பிடியா
ஆமா பண்ணிறா அப்டின்னு சொன்னாங்க அது சேரி ஓகே ரைட்டு இப்ப இருவத்தஞ்சு ரூவான்ன அவனுக்கு அம்பதுரூவா வந்துடு
அ
அ சேரி ஓகே பண்ணு ஏ டார்கெட்டே அதா அப்டின்னு ஓடிகிட்டிருக்கா சேரி நம்மளுக்கு எதாது கெடைக்கணுனு பாப்போ என்ன கதன்னு அ
நேத்து போயி புரோட்டா கட வேஸ்ட்டுடா நல்லாவே இல்ல அவ சொன்னா பில்டப்புக்கு நானு ஹைப்பு குடுத்தா
ம் அடேய் எனக்கு எனக்கு அங்க பிடிக்காதுடா இங்க லத்தீப்ன்னு ஒரு கட இருக்குல்ல இங்க
அ
அ அங்க மட்டு தா அதிகமா வாங்குவோ இங்க அவ்ளோக்கெல்லா வாங்கவே மாட்டோ அவ முன்னாடி சொன்னா சங்கட படுவா அவ
இல்லல்ல அவ சொன்ன ஐப்பு நேத் து முந்தா நேத்து நைட் பத்தர மணிக்கி அங்க போய் சாப்டலான்னா என்னடா இப்டி சொல்றா அப்டின் நெனச்சிருந்தே போனா சாப்ட்டோம்ல எனக்கு புடிக்கவே இல்லடா இது
அவளக்கெல்லா சாப்ட முடியாதுடா அதுல்லா
அ முன்னூத்தி முப்புருவா பில் ஆய்டுச்சி
முன்னூத்தி முப்பருவாவா என்னடா சொல்ற
அம் நீ போன அப்றோ நூடுல்சு பூரி என்னன்னமோ வாங்குனா
சூப்பர்ரா பேமெண்ட்டு அவ குடுத்துட்டானா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
எவ்ளோ குடுத்த
அதா பில்லு மொத்தத்கு நா தா குடுத்த
என்னடா சொல்ற ஒர்ருவா கூட என்னமோ அவன கிட்ட வெச்சுலான்னு சொன்ன நீயி
அவ எடுத்துட்டு வர்லியாமா அவ எடுத்துட்டு வந்தா குடுத்துருவா அது ஒரு விஷியோ
அ அ அ அ அ
அதனால செரினு அங்கன்னு திட்டவு முடியாது சேரி
முன்னூருவா இதுலயே செலவாய்ருச்சே ஒங்க பேங்க்ல ஆல்ரெடி காசே கம்மியாதான இருந்துச்சி
காசு இப்ப முன்னூறு ரூவா தா இருக்கு தண்ணி மாரி செலவு ஆகுது ரெண்டு நாள்ள ரெண்டாய ரூவா செலவு
நீ வந்துட்டு இருக்கு போது ஆடக் கூடாது கொஞ்சோ சேமிக்கணு அந்த காசுலருந்து கைய வெக்க கூடாது அப்டின்ற ஒரு மெண்ட்டாலிட்டி வரணு
இல்லடா நா வா வா சேத்துனதே திங்கரக்குதா அதனாலதா
ம் தெரிஞ்சது அப்போ அடுத்த டைம் வெளிய போம்போ நம்ம ட்ரிப் போம்போ காசு தேவப்படும்ல
அதா அதுக்குள்ள வந்துருமே அதா தொள்ளாயரூவா காட்டுதே
சேரி ஓகே நீ அதுக்குள்ளயே வந்துட்டு போட்டி இது பண்ட்டீனா பேமெண்ட் ஆயிரு ஏன்னா நீ நம்ம அது போய் பாக்கலா ஃபர்ஸ்ட் நீ கொண்டு நீ சொல்ற டைமுக்கு கரெக்ட்டா வந்து நின்று நா கூப்படுற அந்த டைமுக்கு மச்சி சாப்ட்டு வரண்டா அப்டில்லா இல்ல நீ வந்திரு அப்பயே போன் பேசுனா ஒரு
நீ போன் அடுச்சுருடா அ நா எந்திருக்கலேன்னா நாளைக்கெல்லா நா சீக்கரமா எந்துச்சிருவ
டைமுக்கு நா அடிச்சிருவே நீ எனிக்க டைமுக்கு சொல்ற டைமுக்கு நா கரெக்டா ஷார்ப்பா அடிச்சிருவ நீ அந்த ஒரு மண் நேரோ கான்சட்ரேட்டா இருந்தா போதுடா கரெக்டா முடிக்கலா ஏன்னா நா சொல்ற நீ சாப்ட்டு வரக்கே லேட்யாயி போய்ருது ஏன்னா இப்ப வந்தனா வெச்சுகோ எங்க அத்தைக்கு இப்பதா நா சரக்கு எரக்குன போயிட்டு குடோனுல
அ
சரியா கூட லோடுறனால எவ யாரு இந்திக்காரனுங் இல்ல நா தா இருக்கே இப்ப பலபடியு போயிட்டு இப்ப வருவாரு வந்தோன வர்லன வெச்சுக்கோ டப்புனு இப்ப போன் அடிப்பாரு திடீர்னு ஓடுவே புரிஞ்சா அது லைட்டா ஒழப்பு ம் அதனாலதா
சே ஒனக்கென்ன பக்கத்துலே கூடவுனு நா போனு இங்கெருந்து அது வரைக்கு கூப்டாருனா
னே அவளக்கா போ மாட்டன்டா எப்பயாவ்து தான்டா கூப்பிடுவாரு அவரே அவரு வந்துட்டு ய வேலைக்கு யாரு த தூக்கறக்கு ஆள் இல்லன் சொல்லிட்டு என்னய கூப்ட்டாரு சளி புடிச்சு மூக்கு தா புண்ணே ஆயி போச்சு எனக்கு
அ நல்லா நேத்து ஜூஸெல்லா குடுச்சிருந்தீனா ஏறிருக்கு
ஆமா நல்ல வேல எனக்கு சளி அவ்ளோ சீக்ரோ புடிக்காது புடிச்சா ரொம்ப நாள் இருக்கு நா அவளக்கா மருந்து எடுக்க மாட்டன்டா எங்கம்மா மாத்தர போடு ஊசி எடு மருந்தே சாப்ட மாட்டே எதுக்குமே
மருந்து சாப்புடு மருந்து சாப்புறது பிரச்சன இல்ல இது போட்ணு ஊசி போட்ணு இன்ஜெக்க்ஷன் போட்ணு அப்பதா அந்த இது செட் சீக்ர செரியா
த்தமா என்ன ஆகுனா சளி இருக்கறது கெட்டி ஆயிரு சளி எதுக்கு அப்டி
தண்ணியா வருதுல கெட்டி ஆணும்டா கெட்டி ஆணே அப்பறந்தா ஒனக்கு செரியாகு அது ஆவிபுடி ஆவி புடிச்சினா வையி டெய்லியு நைட்டு ஆவி புடிச்சினா கரெக்டா இருக்கு நேத்து சூப்புதான்டா குடிக் கலான் போனோ குடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு ஒனக்கு
ம்ப ஆய்ந்துருக்கு இன்னைக்கு எங்க வீட் மீன் கொழம்புதா மீன் கொழம்பு வாங்கி சூப் மாரி அடிச்சுர வேண்டிதா இன்னக்கி பெசாம எங்க அண்ணெ வந்தனால எங்க அத்தா போய் கால்லே வாங்கிட்டு வந்ட்டாரு அது இதுனு போய் எல்லாத்தையு
ம்
ம் காலைலே கொண்டக்கட்ல கிரேவி அவருக்கு பொரியல் வாங்கிட்டு வந்து
ட்ரெஸ் எப்ப எடுக்குறது
ட்ரெஸ்சா வரு பே வந்து காசு கெடச்சிட்டா எடுப்போ
ஆ
ஏ தால் எனக்கு பிரச்சன இல்ல ஏ தல்லே ஒரு பிளாக் சட்ட இருக்கு
இருக்கு எங்கிட்ட ஆனா அது ரொம்ப போட்டு போட்டு ஆ அடிச்சுட்டே அந்த சட்
அந்த இது கழுகா
கழுக கழுகுதா இருக்கு கருப்பு
ஆ நானு ஒன்னு வச்சிருக்கே நா இப்ப ரீசென்டா பெருநாக்கு போட்ட பக்ரீத்துக்கு போட்டது இருக்கு
டீசென்டா நீ பக்ரீத்துக்கு ப்ளாக் எங்க போட்ட ப்ளாக்கா போட்ட
நா ப்ளாக்கு தா போட்டே
டே நா சொல்லு பியூர் ப்ளாக்குடா
ம் நா வந்து சும்மா லீஃப் மட்டு க்ரே கலர்ல இருக்கு
ப்யூர் ப்ளாக்கு நம்ம போய் எடுப்போ காசு இருக்கு காசு வந்ச்சுனா போய் எடுப்போ இல்லனா வீட்ல எப்டியோ வாங்கிட்டு அப்பறோ குடுத்துருவ நானு செட்டானக்கப்றோ
ம்
அவன்ட பேசணு சா டே அவனுக்கு என்னடா டாக்ட்ருக்கு
டே அவன்ட இப்போதைக்கு நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ள அமைதியா நீ இத மட்டு பேசு ஃபஸ்ட்டு அவ வந்துட்டு அடுத்தாள் ட்ரிப்புக்கு மட்டு அவன ரெடி பண்ணு இப்போதைக்கி
டே ஃபஸ்ட்டு ஆதம நீ ஓகே சொல்லு ஆக் ஓகே பண்ணு
நா என்ன அவனுக்கு பொண்டாட்டியா ஓகே பண்ண வைக்க அவ ஓகே தா சொல்லுவா பேசு
பொண்டாட்டி தான்டா
டேய் ஓடிர்றா
பாக்ஸர்ட்ட மட்டு பேசு சும்மா அவன பாப்பில தொழுகும் போது வெளிய வச்சி ஆ பாத்தீனா சொல்லிரு எடுத்தோனே சொல்லாத எப் எப்போ போறன்னு கேளு காலேஜிக்கு சொல்லுவா அப்ற வந்து இந்த மாரி
நா எப்டின்னு சுனில் நா சொல்லிக்கிறே நீ வந்து டாக்டர் மட்டு ரெடி பண்ணு
நீ வந்து சொல்லிட்டு அவன ஓகே ஆயிடுச்சுனா எனக்கு சொல்லு நா டாக்டர்
அப்டியா நீ வந்து அதுட்ட சொ சொல்லிடு லைட்டா சர்ஜரில்லா அன்னைக்குன்னு பாத்து பேஷண்ட் வந்ட்டாங்கன்னு சொல்லுவாரு அவரு பெரிய ஆப்ரேஷன் முக்கியமான ஆப்ரேஷனு பேஷண்டு பாக்கணு என்னால முடியாது அப்டிங்குவா அவ இல்லாட்னா அந்த ஹாஸ்பிட்லே நடக்காத மாரியு ஆ அவ மட்டுதா ஒரே டாக்டர் மாரி பண்ணுவா
அவ டாக்டர் கூட இல்ல நர்ஸ் அவ
அ அது வீடீயோல பாத்திருக்கியா புஸ் புஸ் புஸ் புஸ் புஸ்
அ புஸ் புஸ்
இழுங்க இழுங்க இழுங் மடக் மடக் மடக் மடக் மடக்குங்க அப்டிம்பான்ல
அந்த மாரிதா
ஏ தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு ஏ மடக்கு மடக்கு மடக்கு மடக்கு
அ அதுதா மணி போலி டாக்டர் ம் இவே ஆயுர்வேதிக்கி படிச்சுட்டு எம் பி பி எஸ்ன்னு போட்டு ஏமாத்திகிட்டு இருக்கா
ஏ ஔமா
மட்டி இங்க ஒருத்த கூத்துச்சண்டை ஆனா கூத்து சண்டைனு பேரு தா எங்கேயுமே ஒரு அடையாளமே இல்ல நேத்து முந்தாநேத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்டா
யார்
சொல்றே அ அடுத்த இதுல சொல்றே அடுத்த இதுல சொல்றே நண்பா ஆ
சேரி நண்பா கூப்றே ஆமா ஆமா கூப்றே ஆ